அக்கா அ சிஸ்டர்ஸ் நல்லாருக்கீங்களா
ஹலோ
ஹலோ சிஸ்டர் நல்லாருக்கீங்களா
கேக்குதுங்களா
கேக்குதுக்கா உ உங்களுக்கு நல் கேக்குதா
கேக்குதுங்களா
ஆ கேக்குது ஸ்ட்ரக்காய் கேக்குது கொஞ்சோ டவரு உள்ள எடத்துக்கு வாங்க
ஆ இப்ப கேக்குதுங்களா
ஆ இப்ப கேக்குதுங்க
நல்லா இருக்கிங்களா
உங்க வீட்ல நல்லா இருக்காங்களா நல்லா இருக்கேன் அங்க எல்லா நல்லா இருக்காங்களா
இங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க
ஆமா சப்பிங் உங்க வீட்ல எல்லாரு ச சௌக்கியமா இருக்காங்க
சௌக்கியம் ஆ இருக்காங்க எல்லாருமே சௌக்கியமா இருக்காங்க அத்தை தாத்தா நல்லா இருக்காங்களா
எல்லோரு தாத்தா இல்ல பாட்டி இருக்குறாங்க எல்லா நல்லா இருக்காங்க அங்
உங்க தாத்தா தவறிட்டாரா சரி ஓ சரி சரி சரி விந்தியா
பட்
வாழ்க்கைல என்ன பண்ணுவீங்க காலைல எந்திருச்சதுல இருந்தே ஆ இரவு தூங்குற வரைக்கு அன்றாட வாழக்கைல நீ என்னென்ன பண்ணுவீங்கனு கொஞ்ச எங்கிட்ட பகிந்துக்க முடியுமா
ஆ கண்டிப்பா நா சொல்றேன் இப்போ நானு மாசமா இருக்குறதுனால காலைல மாசமா இருக்குறதுனால காலைல ஆறு மணிக்கெல்லா எந்திருச்சிருவேங்க ஆறு மணி எந்திப்பே எந்திப்பே சூரிய உதிரிக்கு உதிர் உதி தவரைக்கு சூரியன் சன் ரைஸ்
சூரியன் உதிக்கும் முன்பு
புதிக்கும் முன் சூரியன் உதிக்கும் முன் நா எந்திரிச்சிருவங்க
ஆ எந்திருச்சிட்டு மறுப்படியும் பாத்துருவிங்களா
இல்லங்க இல்லங்க சொல்றத கேளுங்க
ஆ
அப்பறோ எந்திரிச்சிட்டு காலையில நல்லா பல் கழுவிட்டு ஆ நான் சுடுத்தண்ணி யூஸ் பண் பண் பல் வெளக்கி பல் வெளக்கிட்டு
பல் துலக்கிட்டு ஆ
பல் துலக்கிட்டு அப்பறம் நான் வந்து வே சுடு தண்ணி யூஸ் பண்ணறது இல்ல வெண்ணீர் தான் யூஸ் பண்றேன் தண்ணீர்
சுடுதண்ணி யூஸ் பண்றதில்ல வெண்ணீர் யூஸ் பண்றீங்களா
ஏ இப்ப தண்ணீர் தண்ணீர் பச்ச தண்ணீ பச் பச்ச தண்ணீ பச்ச தண்ணீ ஆ அதுதான் யூஸ் பண்றேன்
ஆ
அப்பறோ காலையில எந்திரிச்சமே நான் அன்னைக்கி நீங்க சொன்ன மாதிரியே வெயிட் கெயின் பண்றதுக்காக மில்க்ஷேக் குடிச்சிடுவேங்க
எடை கூடுவதற்கு
கிடைப்பதற்காக நா அந்த சத்துக்களான பால் கலந்து அ பழங்கள் கலந்து ஒரு ஷேக் குடிச்சிடுவங்க அப்பறோம் கொஞ்ச நேர வாக் க்கிங் போவங்க நடை பெயற்சி பண்ணுவே சுகர் இருக்குறதுனால இப்பனா நடை முப்பது நிமிஷம் நடைபெயற்சி
சக்கரை நோய் இருக்குறதுனால ஆ அரை மணி நேரம் ஓ வா நடைப்பயிற்சி செய்வீங்க அதுக்கப்பறம் பால் கலக்கி குடிப்பீங்க
ஆமாங்க அப்றோ அப்புறம் ஒரு ஒரு மண்நேரோ இடைவேளைய விட்டு நான் அப்பறம் பிரேக் காலைல சாப்பிடுவேங்க ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுவேன்
காலையில ரெண்ட கோதுமை ரொட்டி சாப்பிடுவீங்க
இப்போ கோதும ரொட்டி சாப்பிடுவோம் அப்றோ ஆனியா இப்போ எனக்கு தேவையான ம மருந்துகள் எல்லாம் குடிச்சிட்டு அப்பறம் என் கொழந்தைய கொஞ்ச நேரம் பார்த்து விளையாடி அவ்ள தூங்க வச்சுட்டு அப்பறம் மத்தியானம் சமைச்சு எல்லா பண்ணி
ஆ மெதுவா மெதுவா சொல்லுங்கள் அதுக்குள்ள மதியானம் போய்டீங்க
ஆ அ அப்பறோ அந்த
இந்த பதினோரு மணி நேரத்துல எ ஏதாச்ச தேநீர் எடுத்துப்பீங்களா பழங்கள் சாப்பிடுவீங்களா
ஆமா ஒரு ஆப்பிள் சாப்புடுவோங்க
ஓ சேரிங்க
வாங்க சாப்டுவோ அப்றோ அ‌ க ஒரு மணி சோர் தாங்க
ஆ ஒரு மணிக்கு சோறு ஆ
அ சோறு குழம்பு ரசோ பொரியல்லு நானு வந்து பொரியல் நறைய எடுத்துப்பேன் அது கூட ஒரு முட்ட எடுத்துப்பேன் சோறு கம்மியா எடுத்துபேன் பருப்பு சாம்பார் தான் நான் என்னிக்கு சாப்பணும் சுகர்
பருப்பு சாம்பார் சாப்பிடுவீங்களா
ஆமாங்க
சேரிங்க சேரிங்க
ஆமா அப்றோ ஆ நல்லா சாப்ட்டு சாப்பட்டுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அரமண் நேரம் நடப்பேன்
மந்தியானம் ஒரு அரை மணி நேரம் நடப்பீங்க சேரிங்க சேரிங்க
அப்பதான் சர்கக்கரை நோய் கரெக்டா இருக்கும்ன்னு மருத்துவர் சொன்னாருங்க
சக்கர நோய் சரியா இருக்கும் ஆமாங்க
அப்பறோ பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் டி வி பார்த்துட்டு தொலை
கொஞ்சம் நேரம் தொலைக்காட்சி பார்ப்பீங்க
பாப்பம் ஆமாங்க தொலைகா பாாரத்துட்டு இன்னும் கொஞ்சோ நேரம் அப்பயே ஆ என் குழந்தையே கூட்டிட்டு அவளுக்கு அஹ் சோறு எல்லாம் குடுக்க பண்டு கொஞ்ச நேரம் நான் விளையாடு கூட்டிட்டு போயிடுவோம்
சேரிங்க
ஓ அவ அவளுடைய அவங்களுடைய வயது சம்பந்தப்பட்ட சின்ன பசங்களும் இருக்காங்க அவங்க கூட விளையாடுவாங்க அப்பறோ அ ஒரு நாலு மணிக்கு இங்க வந்து இன்னொரு இப்போ வந்து கொ வெயில் காலதுனால மாம்பழதான் நாங்க சாப்ப அ நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு ஆ அந்த மாம்பழம் மாம்பழம் சாப்ட்டு என் பொண்ணுக்கு கொஞ்சோ குடுத்துட்டு அப்புறம் அவங்களுடைய தோழிகள் எல்லாம் எங்க வீட்டுக்கு விளையாட வருவாங்க அஞ்சு மணிக்கு மேல
சரிங்க
ஆமாங்க அப்புறம் அஞ்சு மணில இருந்து ஏழு மணி வரிக்கும் எங்க வீட்ல வெளயாடுவாங்க அப்றம் ஏழு மணிக்கு நா ஏன் பொண்ணுக்கு ஆ ஏதாவது சமைக்க குடுத்துட்டு ஆ நா எட்டு மணிக்கு சாப்ட்ருவேங்க
ஆ எட்டு மணிக்கு ல்லாம் சாப்ட்ருவீங்களா
வேஸ்தா என்ன பண்ற நா டுவெல் ஹார்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கே பன்னெண்டு மண் நேரம் உம்
பன்னெண்டு மணி நேர வெரதம் இருப்பீங்ளா
வெறதோ இருக்கே அப்பதா நம்ம இது ஒடம்புல இருக்கிற கெட் ட செல்ஸ் எல்லா அழிஞ்சு புது செல்ஸ் எல்லா பொற
அப்டிங்களா உங்களுக்கு ஒடம்பே இல்லைங்களே அப்புறோ எங்கேங்க
அப்டி இல்லங்க இதெல்லா அதுல இருக்கு ஆ அப்போ டின் சப்பாத்திக்கு சப்பாத்தி டின்னர் கோதுமை ஏதாவது ரொட்டி டிஃபன்னு தா நாங்க பண்ணுவோ ஆ சாப்ட்டு எல்லா பண்ணி அப்றோ எட்ர மணிக்கெல்லா மாமா ஒரு கிளாஸ் பால் குடிச் ட்டு தூக்கிடுவாங்க மா மாத்திரலே சாப்ட்டு
செரிங்க
அப்புறோ எட்ர மணிக்கு தூங்குனா அடுத்த நாள் ஆயிடுங்க
அப்டிங்களா சூப்பர் சூப்பருங்க
நீங்க உங்க இதுல என்ன பண்ணுவீங்க
நானுங்களா நானுங்க காலைல அஞ்சு மணிக்கு எந்திருப்பேனுங்க கா ஆமாங் காலையில அஞ்சு மணிக்கு எந்திருப்பேங்க அதுக்கப்புறோ போயி சிறுநீர் கழிச்சுட்டு மறுபடியு வந்து படுத்துக்குவேங்க படுத்துட்டு மெதுவா எட்டு மணிக்கு எழுந்திரிருப்பேங்க
ஓ செரி செரிங்க நானுஅஞ்சு மணிக்கு எந்திரச்சு நீங்க ஏதாவ்து பயிற்சி பண்றீங்கன்னு பயந்துட்டே
அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு சிறுநீர் கழிச்சுட்டு வந்து படுத்துக்குவங்க மறுபடியு எட்டு மணிக்கு எந்திரிப்பேங்க எட்டு மணிக்கு எந்திரிச்ட்டு என்னோட வேலைக்கு நா வந்துட்டு பதிவு செய்வேங்க ஆமாங்க காலைலன்னாவே என்னோட வேலைக்கு பதிவு செஞ்சிருவேங்க
சேரி செரிங்க
ஆ பதிவு செஞ்சுட்டுங்க அதுக்கப்புறோ வேலையில ஏதாச்சு வேல கொடுப்பாங்க வேலைய செஞ்சுட்டு இருப்பேங்க
செரி செரி
அதுக்கப்புறோ எட்டு மணிக்கே வந்துட்டு இந்த பால் கலக்கி சாப்டுவங்க குடிங்க
இப்போ நீங்க சொன்ன ஸஸநீங்களே ஃபாலோ பண்றீங்களா
ஆமாங்க ஆமாங்க அதெல்லா பின்பற்றாருங்க பால் கலக்கி சாப்பிட்டு ஆமாங்க பின்பற்றங்க அதுக்கு ஒரு பத்து மணி வரிக்கு வேல செய்வேங்க
ஓ ஓகே சரிங்க
பத்து மணிக்கு என்ன பண்ணுவன்னா அம்மா வந்துட்டு கோதும ரொட்டி செஞ்சு கொடுப்பாங்க முட்ட அவி அவியல் வ கொடுப்பாங்க அதுக்கப்றோ சொப்ப கீர வெச்சு குடுப்பாங்க
நீங்க நல்லா ஓ சரி சரிங்க பு்ரோட்டீன் ரிச்சு ஃபைபர் எல்லாமே நீங்க எடுக்கறீங்க போலீங்ளே
ஆமாங்க புரதம், நார்சத்து எல்லாமே எடுப்பங்க நானு ஆமாங்க அதுக்கப்றோ எல்லாமே சாப்டுங்க பத்து மணி பத்து மணிலருந்து தொலைக்காட்சி பாத்துட்டு இல்லனா என்னோட கைபேசியே பாத்துகிட்டு ஒரு பதினோரு மணிக்கு மெதுவா சாப்டுவேங்க சா
இப்ப தொலைபேசி பாத்து சாப்டக்கூடாது
ஆமாங்க ஆமா சாப்ட கூடாது நா அந்த பா அதாங்க ஒரு நாலு முத நாலு வாய் அதிகமா சாப்ட முடியுதுங்க
ஓ சரி சரிங்க பரவால அதெல்லா நல்ல
ஆமாங்க அப்டி இருக்கறதுனால அவன் ஒரு அ பதினோரு மணிக்கு சாப்டுங்க பதினோரு மணிக்கு வந்துட்டு ஆ ஒரு பழம் சாப்டுவங்க ஒரு வாழைப்பழம் சாப்டுவங்க பதினோரு மணிக்கு வாழைப்பழம் சாப்ட்டுட்டு பதினோரு மாரி வேலை செய்ங்க உக்காந்து வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது ஆ ஒரு ரெண்டு ம மூணு மணி வரைக்கு வேல செய்வங்க
ஓ செரி செரிங்க
அமாங்க மூணு மணிக்கெல்லா வேல முடிஞ்சிருங்க மூணு மணிக்கு வந்து மறுவடியு கொஞ்சோ சாப்பாடு, ரசம், மோர் எல்லா சாப்ட்டு அதுக்கப்றோ அது வந்தது ஒரு ஆறு மணிக்கு சாப்டுவங்க நாலு மணிக்கு சாப்ட்டு முடிச்ச ஒடனே நா வந்துட்டு அமாங்க உடற் உயிற்சி செய்றதுக்காக ஜிம்க்கு போயிருவங்க
ஓ செரி செரிங்க
ஆமா நா வந்து உடற்பயிற்சி செய்யறதுக்கு ஜிம்முக்கு போயிருவேன்ங்க அப்றோ ஜிம் போயிட்டு ஒரு ஒன்றரை மண் நேரோ நல்லா உடற்பயிற்சி செய்வங்க
ஆ உடல் பயிற்சினா ரொம்ப நீங்க எடை ஜாஸ்தி இருக்கீங்ளா எடை ஜாஸ்தி இருக்கீங்ளா உடல்
ஆமாங்க நம்ம உடல் எடை கொஞ்சோ நா அளவாதா இருக்கேங்க இருந்தாலு உடல் ஆரோக்கியமா வெச்சிக்கிறக்காக நா ஜிம்முக்கு போவேங்க
ஓ செரி நீங்க உக்காந்துட்டே வேலை செய்யறதுனால உங்களுக்கு வந்து அந்த அன்றாட வாழ்க்கைக்கான ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாத காரணத்துனால நீங்க போறீங்க சரிங்ளா
ஆமா அலயே நான் எதுவு ஆ பயிற்சி செய்யதா போறங்க உடல் அசை எதுவு இல்லாதனால நா போறங்க
நா நா நீங்க கேட்டீங்கிளே நா எப்ப பொண்ணு பின்னாடி ஓடறதே எனக்கு ஒரு ஆ உடல் பயிற்சி தாங்க
ஆமா ஆமாங்க அதே ஒரு உடற்பயிற்சிதாங்க அதுக்கப்றோ உடற்பயிற்சி செய்ய முடி
ஆமாங் சார்
ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்தவொன்னே வந்துட்டு நா கடாயில போட்டு வந்து சாப்ட்டுருவங்க
ஓ சரிங்க
தயிரு பச்சடி ஆ கொழம்பு அதுக்கொரு மறுடியு முட்ட சாப்பிடுன்கே
ஓ சரிங்க
இங்கே என்னோட தொழி உங்களுக்கு தொலைபேசியில ஏதாச்சு பாத்துட்டு இருப்பேங்க ஏதாச்சு நல்ல பதிவுகள் பாத்துருக்கே அப்பறோ தூங்கிப்பே கொஞ்ச இதெல்லா போயிட்டுருக்குங்க
ஆ சரிங்க நீங்க உங்க கூட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப டாப் கேக்குதுங்க உங்க கூட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நல்லா தமாஷாவும் பேசுறீங்க நீங்க ஃபாலோ பண்ற அத அன்றாட வாழ்ககை க்கனத நானு நாளைல இருந்து நானு உங்கள மாதிரியே ஃபாலோ பண்றேங்க பின்பற்றோம் நானுக்கு பின்பற்றோ ஆ சரியாக்கா நாளைக்கு கால் பண்றே
இருங்க அப்பறமா ஒண்ணு சொன்னாருங்க டேங்க ஆ நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க அன்றாட வாழ்க்கைய வந்துட்டு நல்லா உபயோகமா பயன்படுத்துங்க
ஆமாங்க அன்றாட வாழ்க்கையதா அளவுக்கு அதிகமா பயன்படுத்தணு ஆ சரிங்க ஆ
சரிங்க பாக்கலா ஆ வச்சுருங்க
ஆமாங்க